ஆஹ கேக்குது கேக்குது.
சொல்லுங்க எப்பிடி இருக்கீங்க.
க நீங்க.
ஆஹ நல்லா இருக்கேன்.
எந்த ஊர் நீங்க.
நா பெரம்பலூர்.
பெரம்பலூரா உம் ஒர்க் பண்றீங்களா காலேஜா.
இல்ல இல்ல வீட்டுலதா இருக்கே.
உம் சாப்பிட்டீங்களா.
சாப்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா.
உம் சாப்ட சாப்ட. என்ன சாப்பிட்டீங்க நான் சென்னை பெரியபாளியம் தெரியுமா. பெரியப்பாளியம் சென்னை.
ஆஹ ஆஹ கேள்விப்பட்டுருக்கே.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
நீங்க என்ன டாபிக் பேசபோறீங்க.
கேரளா போனேன் கேரளா போன வாரோ. ஃப்ரெண்ட்ஸ் ஓட.
சொல்லுங்க.
ஃப்ரெண்ட்ஸ்ஸோட போன.
ஆஹ.
கேரளாக்கு சிக்ஸ் டேஸ் டூரு ஆறு நாளு.
நல்லா இருதுங்களா.
நம்மளுக்கு டிராவலிங் செட் ஆவுல.
எதனால.
நம்மளுக்கு டிராவலிங்ல்லாம் செட் ஆகாது சார் டிராவலிங்கு மலி மேல போனும் வண்டி போனும்.
உம்.
அதெல்லாம் செட் ஆகாது.
அப்புறோ எப்படி மேனேஜ் பண்ணீங்க ஆறு நாளு.
அப்புறோ வந்து ஒரு மூணு நாளைக்கு அப்படியே கேறாதான் போன வாமிட்டு எடுத்துன்னு பத்துன்னுருந்த.
உம்.
அப்புறோ மூணு நாளு இருந்து அப்புறோக் அப்புறோ அப்புறோ கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிச்சுருச்சு சாப்பாடு செட் ஆகல நல்லால்ல.
உம்.
ம்ச் எப்படியே போயிட்டு ஆட்ஜகஸ் பண்ணி போ வேண்டியதுதான்னு சொல்லிட்டு போன. உம். அப்புறோ ஏன் போனேன் இது ம்ச் எல்லாமே வேஸ்ட்டா போச்சு. ஆனா ஜாலியா இருந்தது பசங்க கூட இருந்தது.
உஹம். உஹம்.
ஆனா ஒரு பக்கம் பாத்தா நல்லா கொஞ்ச டான்ஸ் எதுவுமே ஆடலே கொஞ்ச கேரா வைபா வைபா எல்லாமே இருந்தது
புரியுது புரியுது புரியுது
நீங்க எங்க போய் நீங்க எங்கனா போயிருக்கீங்களா
கேரளால்லா போனது கெடையாது தமிழ்நாடு குள்ளயே ஒரு எதாவது கோயிலுக்கு இது திருச்செந்தூர் இந்த மாரி நெறைய கோயிலுக்கு
நாங்களு அப்டியே வரும்போது கன்னியாகுமரி போனோ நாங்க போட்ட பிளானே வேற
என்ன பிளான் போட்டாப்டி
நாங்க வந்து போட்ட பிளான் வந்து கேரளா மட்டும்தா அப்ப சேரி அப்டியே வந்து கொல்லம் பீச்சு தெரியுமா கொல்லம் கன்னியாகுமாரி
ஆ
அப்டியே திருச்செந்தூர் வந்து அப்டியே வந்துட்டோ
ஓகே ஓகே ஓகே கேரளாலர்ந்து நெறைய சிப்ஸு தேங்கா எண்ணெ
அது கேரளா வந்து கோயிலு க்கு போம்போது அது வேற சைடு இப்போ தமிழ் நாள்ன்னு வச்சா தமிழ்நாட்ல ஒவ்வொரு
ஆமா
அது மேரி கேரளால சிப்ஸ்க்குலா ஒரு அந்த எடோ நாங்க போனது வந்து இந்த சைடு மூணாறு வாகமானு வர்கலா
ஆ
உம் அந்த சைடு போணோ
ஓகே ஓகே ஓகே நல்லா இருக்கு வெயிலே தெரியாது மரமல்லா இருக்கு
ஃபுல்லா ம மப்பு மழ அப்புறம் போய் வேன்ல இருந்து எறங்கி ரூம்ல ஸ்டே பண்றோமா அப்போ கொஞ்ச ஜாலியா இருக்கும் திருப்பி வேன்ல ஏறணுமா அப்டின்னு நெனைச்சா கஷ்டமா இருக்கு
ஃபிரெண்ட்ஸோட சுத்துறது நல்லா இருக்கு
உம் அது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க ஜாலியா இருக்கு ரூம்லயு ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து ஜாலியா இது ஜாலியா இருந்தது
கண்டிப்பா
ஆனா ஒரு பக்கம்தான விருப் வந்துது
உம்
சரி ஏதோ ஒன்னு நெனச்சுக்குனு போனோ அவ்ளோதா
ம் கால்ல என்ன சாப்ட்டீங்க
நா வந்து கால்ல சாம்பாரு இப்ப கேட்ரிங் போயிட்டு இப்பதா வந்தே
சர்வீஸ் போவீங்களோ
சர்வீஸ் பண்ண மாட்டே சும்மா ஒரு பார்ட் டைமா பக்கத்துல எங்க நான்ந்தா கூப்ட்டாங்க போயிட்டு வந்தோ அதுவு எவ்வளவு சீக்கிர மொத்தமா போயிட்டோ ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க
ஆஹ்
நாங்க ஒரு பதினோரு மணிக்கு போயிட்டோ அப்புறோ அதே வெறுப்பாய்ட்ச்சி பெய் சுமாாதான்வுகண்டி அசனு உட்டுந்து
ம் ம்
நீங்க நீங்க எங்கனா ஒர்க் பண்ணி போவீங்களா
இல்ல இல்ல நான் வீட்டுலதான் இருக்கேன்
ம் ஓர்க்லாம் எங்க போக மாட்டீங்களா
ஆஹ் ஹ ஒர்க்லாம் எங்கேயும் போல
சும்மா வீட்லே
ஆமா
ம் இதான் நானும் இப்போ எம் ஏ காலேஜ் வேற போகணும்
நீங்க என்ன படிக்கறீங்க
பிகாம் முடிச்சுட்டேன்
ம்
ஹம்
பிகாம் முடிச்சிட்டு மேற்கொண்டு படிக்கலையா
எம் ஏ எம் ம் பிஏ போடலான்னுதான் நாளைக்குதான் போய் பாக்கணும்
சென்னைல எந்த காலேஜு
சென்னையில பிரசிடென்சி தெரியுமா
பிரசிடென்ஸ்
மாநிலம் பீச் ஓரமா
இல்ல ந கேள்விபட்டதில்ல
பிரசிடென்சி கேள்விபட்டது இல்லயா
ஆஹ் ஆஹ்
அச்சச்சோ தமிழ்நாட்ல டாப் ஒன் காலேஜ் மாநில கல்லூரி ம் பீட்சி ஓரமா மெரினா பிச்சு கேள்விப்பட்டிருக்
ஆஹ் அது தெரியுமே
அப்போ அங்கதான் மெரினா பீச்ச இருந்தான் மெரினா பீச்சன்னா அதுக்கு ஆப்போசிட் ரோட் மெரினா பீச் அண்ட ஏதான்
ஓ
ப்ரெசிடென்சி காலேஜ் அவ்வளவுதான் போக வேண்டியதான்
லன்ச் எல்லா கொண்டுட்டு போக தேவலல்ல
ம் எச்சு கொண்டுட்டு போத்தல எத்தனோ வருவாங்க எத்தன வருவாங்க சாப்படுவாங்க நான வந்து அங்க வந்து ட்ரைன்ல் வர ஃப்ட்டிஃபை் மினிட்ஸ் ஆகும் திருநூற திருநின்றவூர்ல இருந்து அங்கந்து உ திருநின்ர வந்து அங்கந்தூ பட்ச் ஏரி வரணும் ஓ டூ அவஹர்ஸ் த்ரீ அவஹர்ஸ் ஆகும் ட்ராலி ஆனா ஜாலியா இருக்கும் இங்கிருந்து போவாங்க பசங்க எல்லாம் ஒன்னா போவோ இங்கிருந்து பஸ் போவ எல்லா ஒண்ணா போவோ காலேஜ் முடிச்சிட்டு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பசங்க ரொம்ப மிஸ் பண்றோ ஜாலியா இருந்தது காலேஜ்
ஃப்ரெண்ட்ச லீவுக்கு கூட்டிதான் வந்து கொஞ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேர்ந்து அவுட்டிங்கல்லா போவீங்க அண்னே
உம் உம் பயர் காடுத பயர் காட்டிச்சி உம் உம்
ஹ் நீங்க சென்னையில்லாம் இருக்க சு இப்ப அது
எல்லாம் எடுத்து சுத்துவேம் ஜாலிய இருந்து ஏ இப்போ காலேஜ் முடிச்சிட்டுமா சேரி வெறுப்பா இப்ப வெறுப்பா இருக்கு
மறுபடியும் உடனே தானே அப்ளிகேஷன் போடணும் எம்பிஏ படிக்கனுனா
ஆமா போடணு இப்பதான் போடணு கொஞ்ச டைம் விட்டேன் இப்ப போய் நாளைக்கு போய் போடணு
உஹம்
அதுப்பு பெய் என்னன்னு கேட்டுக்கன்னு பாத்துன்னு வரணு
உம் காலேஜ் படிக்கிறது நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும் லெ
உம் நீங்க எல்லாம் காலேஜ் படிக்கலா ப ஹலோ
கையோட வேலைய முடிச்சு படிப்பு முடிச்சு வேலைக்கு போயிருக்கவேண்டியது தானே அங்க பிளேஸ்மண்ட் கடை செத்துருமே
அது நம்மளோட இதுதான் நம்மளோட இது பொருத்துதான்
உம் உம்
நம்மளோடைய நாள் ஸ்கில்ல பொத்து தான் நம்ம ஸ்கில்ல இருந்தா படிக்கும்போதே போயிடலாம் வேலைக்கு
ஓகே
நம்மளுக்கு ஒரு ஸ்கில் இல்லைன்னா நம்ம வந்து
நல்ல படிச்சண்ட
எ ஃப்ரெண்டு எல்லாம் படிக்கும் போதே பையனுக்கு கோடிங் எக்சல் இது எல்லாமே தெரியும்
ஆஹ்
பை போய்டுவாங்க உ கோடிங்க எதுவுமே தெரியாது
ஈவினிங் டைம்லாம் பீச்சு இமாரி போவீங்களா ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ